ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எப்டிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
கீங்ளா
நீ நா நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்ட்டாச்சி இன்னக்கி ப்ரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் குருமா இன்னக்கி எங்க கல்யாண நாள் இல்லையா அதனால இன்னக்கி ஸ்
இனிய திருமண லெவல் நல்வாழ்த்துக்களுங்க
ஆ நன்றி நன்றி நன்றிங்க அங்க என்ன சாப்பாடு
இங்க இப்பதா வெக்கிறாங்க சாதோ வெக்கிறாங்க வீட்டுக்கு கொஞ்சோ விருந்தாளிங்க வந்திருந்தாங்க
செரி செரி செரி ஆ
இப்பதா வெளியே போனாங்க அவ்ங்க சரி இப்ப எனக் ஆமா ஆமா அவ்ங்க சடனா எதிர் ப எல்லாரு ஒன்பது மணிக்கு வந்து உக்காந்துட்டாங்கல்ல‌ செரி அவங்கள்ட்ட பேச மறுக்கவு முடியல அதனால இப்பதா கெளம்புனாங்க இனிமேல்தா வெப்பாங்க சாப்பாடு
ஓகே ஓகே சரிங்க அப்றோ இன்டய நாள்லா எப்டி போச்சு நல்லா போச்சுங்ளா
இந்த நாள் பரவால்லைங்க உங்களுக்கு எப்டி போனது
எங்களுக்கு ரொம்ப வேலையா திருமண நாள் தா பேரு நாந்தா எல்லா வேலயு செ செஞ்சே ஆனால ரொம்ப டய டய‌டா இருக்குது
எப்டி எந்த நாள் இருந்தாலு நீங்க தா செஞ்சு ஆகணு
எந்த நாள் இருந்தாலு அந்த நாள் நமக்கு ஃப்ரீயா என்னக்கீ எங்களுக்கு நல்ல நாளா இருக்குன்னா யோச்சு சும்மா இரிங்க நாங்க ஆடர் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்ற நாள் தா நல்ல நாளாருக்கு நக கூட தேவயில்ல எங்களுக்கு நக வாங்கி குடுத் தா கூட அவ்ளோ சந்தோஷோ இருக்காது ஒரு ரெண்டு வேல சமக்காம இருங்கன்னு சொ சொன்னா ரொம்ப சந்தோஷமாருக்கும் எனக்கு
உண்மதா
ம் அப்றோ என்னா தூ
ஒரு நாள்ல
வருங்கிறீங்களா எங்கெங்க வருது ரெண்டு கொழந்தைங்கன்னு பொறந்துட்டாலே அது நமக் காவே நமக்கு எப்டி எண்ணோ தோண்டிடுன்னா ஐயோ நம்ம கொழந்தைங்க நம்மதா பாத் த்துக்கணுங்ற எண்ணம் நமக்கே வந்துரு நம்மளே போயிடுவோ அதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோ
ம் ம் ம் உண்மதா
இதெல்லா போகுற மா தி இந்த நைட்ல அப்டியே ஒரு எளையராஜா சாங்க போட்டுட்டு அப்டியே படுத்தோம்னா நிம்மதியா ஒரு தூக் கோ வரும்
ஆமா
ஆமா நீங்க என்ன நைட்ல பாட்டு கேக்குற பழக்க உண்டுங்களா உங்களுக்கு
நைட்ல பாட்டுலா இல்லைங்க பாப்பா இருக்குறா அவ பாடுற பாட்டே பயங்கரமாருக் நமக்கு ஆமாங்க பன்னெண்ட்ர ஆயிரு நேத் நைட்டே டுவெல் தேட்டி ஆயிடுச்சு அவ்ங்க தூங்கவே
இங்கயு ஏ தங்கச்சி பையே இருக்குறா
ஆ ஹான்
அவனு ஒரு மணி மூணு மணி ஆனா ரொம்ப ராகோ பாடுவாரு யாருமே தூங்க முடியாது அந்த அளவுக்கு ராகோ நடந்துகிட்டு இருக்கு வீட்லயு இங்கயு கொழந்தைங்க அதிகோ வீட்ல ம் அம்மா அப்பா தங்கச்சி தங்கச்சி இப்ப வீ ட்டுகாரு நாங்க எல்லாமே பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருக்கு சேத்து சமைக்கணு மூணு வேலையு பன்னெண்டு பேருக்கு சமைக்கணு டவர் இல்ல போல இருக்கு பாருங்க டவர் டவர் இல்லாத மாரி
இல்ல இல்ல எனக்கு கேக்குது எனக் கேக்குதுங்ளே கேக்குதுங்களா ஹலோ
கேட்குதுங்களா ஹல் ஹலோ ஹலோ
கேக்குதுங்களா
கொஞ்ச டவர் இல்லாத மாரி இருக்கு வெளியில வரீங்களா
வெளியதா நின்னுட்டு இருக்கே நா ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ எனக்கு கேக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு கேக்குதா நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
கேக்குதுங்க நல்லாவே கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்கலையா ஆ
இல்ல நீங்க பேசுறத எனக்கு கேட்க மாட்டேங்குது நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
எனக்கு கேக்குது நல்லாவே கேக்குது
அப்படியா நீங்க பேசுறதுதா எனக் கேக்கல எனக்கு டவர் இல்லையா அப்போ என்னன்னு தெரியலையே
நா வெளி நா வெளியதா நின்னுடருக்கே நா வீட்டுக்குள்ள இருந்தா சவுண்டு சத்தோ வரு இல்ல இல்ல நானு சரி வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருமேன்ட்டு வெளியதா நின்னுட்டு இருக்கே நானு
ஆ ஏ ஒரு மாறி கேக்குது என்னாச்சுன்னு தெரிலையே